ஆ கேக்குதா
ஆ கேக்குது உனக்கு வந்து இது நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோல அது முடிச்சுட்டு உனக் படிக்கனுமா
என்ன படிக்கணுமா இல்ல இல்ல எனக்கு படிக்க வேண்டா
ஏய அப்ப நீ ஏய என்ன பண்ணுவ
எனக்கு வந்துட்டு படிச்செல்லா முடுச்சாச்சு அதாது முடுச்ட்டேன்னா பதினேழு சாப்டர் முடிச்சுட்ட
ஆ
இருவத்தெட்டு சாப்டர் ஒரு புள்ளைக்கு சொல்லி குடுத்த
ஆ
அதனால எனக்கு அந்த படிக்க வேண்டியது எல்லா முடிஞ்சுருச்சு
அப்டியா கம்ப்ளீட்டடா
கம்ப்ளீட்டட் இல்ல பட் ஆனா எனக்கு அது ஒர்க் ஆகாது
அப்டியா அப்ப என்ன பண்ணுவ
ஒன்னு பண்ண முடியாது நா முடுச்சுட்டேன்னு சொ சொல்லி அனுப்பிட்டு விட்ருவ ஏய ஃபிரெண்டு தா சொன்னா அந்த பொண்ணுதா சொன்னா உன்னால ஒன்னுமே பண்ண முடியாது அவ்ளோதா அப்டின்னா
அப்டியா அப்போ அ அப்போ உனக் மார்க் கம்மியாதா வருமா
ஆமா அது அதிகமா நா சொல்லி குடுத்துட்டனா அது தா ப்ப நா பண்ணது மிஸ்டேக்கு ஃபஸ்ட்டு நா எனக்கு நா நா படுச்ட்டு அதுக்கப்றமா இது பண்ணிருக்கனு
என்ன சொல்லி் குடுத்த வேற யாருக்கு இப்ப வரயு சொல்லிக் குடுக்கல
பதனெட்டு பதனெட்டு நீ சொல்லி குடுத்துக்லா
ம் அதுக்கு மேல நீ சொல்லி குடுத்திட்டியா
நா இருவத்தெட்டு சொல்லி குடுத்துட்டே
பரவால தியாகிதா
தியாகியா அதுனால தா
ஏ அப்ப அதோட அதோட மார்க்ஸ் வந்து உனக் கரெக்ட்டா தான இருக்கு
தெரிய்ல என்னனு
கரெக்டா தா இருக்கு அதோட மார்க்ஸு உனக் சேந்துச்சுன்னா
ம் அது எதோ பண்ணனு அத்னால அது அப்டியே ஹோல்ட்ல இருக்கு
ம்
யாரோதா பண்ணு
சேரி சேரி
இது அ அப்றோம் எப்போ கல்யாணோ
யாருக்கு
ஒனக்கு
ஐய்யோ அத அப்ப பாத்துக்கலாப்பா சாமி
அடி என்னடி உங்க அக்காக்கு எப்படி கல்யாணோ வெப்பாங்க
தெர்லயே துவா செய்
ம் துவா செய்றே ஜாலியா வர்லா
நல்ல மாப்ளையா எப்ப கெடெக்றாங்ளோ அப்ப கண்டிப்பா கல்யாணொந்தா
ம்ம் வெயிட்டிங்கா
யார நம்பறதுனே தெர்ல தாசன்னா அந்த மாரி போயிட்டு இருக்கு
ஆமா இப்ப ரீசெண்டா ட்ரெண்டாயிட்டு இருக்ல இன்ஸ்டாகிராம்ல
அதுதா அந்த மாரி தா போய்ட்டு இருக்கு யார பாத்தாலு நம்ம முடிய மாட்டங்கது
அதா
ஒருத்தங்க வந்தாங்கடி ஹாசினி செம்மயா இருந்தாங்க சரியா அப்டியே செம்மையா இருந்துச்சு பயோடேட்டா ஒரே நாள் பர்த்டே ஒரே இயர் எங்க அக்காவுக்கும் அவங்களுக்கும்
ஆ சூப்பர் ட்வின் பர்த்டே ட்வ்ன்னு
அதா ஒரே நாள் ஒரே இயரு ஒரே மந்த்து
ஆஹ்
அதுக்கப்பறம் அது செட் ஆகாது அப்டின்ற மாறி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந் து சம்திங் ஒர்க் எதோ ஸ்டேபிளா இல்ல
ஓ
அதுக்கப்பறம் அது அப்டியே அ அதனால அப்டியே விட்டுட்டாங்க
ம்ம் வரும் பொறுமையா வரும் உங்க அக்காக்கு என்ன டுவெண்டி ஃபோர் ஆயிருக்குமா டுவெண்டிஃபோர் கூட இருக்காது டுவெண்டி திரி தான இருக்கும்
அவ ரெண்டு வருஷம் சின்னது எங்கண்ணாவ விட
என்னது
ரெண்டு வருஷ ஒரு வருஷ சின்னதுதா
உங்க அண்ண என்ன இயரு
எங்கண்ணா டூ தௌசண்ட் த்ரீயோ சம்திங்
அ அப்டி பாத்தா உங்க அக்காக்கு டுவெண்டி டூ டுவெண்டி த்ரீ தா இருக்கும்
ம்ம்
ம் அதனால பிரச்சன ஒன்னு இல்ல
ம்
ஏஹே உங்க அக்காக்கு தான ஃப்ர்ஸ்ட் டைம் லெவன்த் ஐ மீன் அ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பப்ளிக் வச்சாங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது
தெரில செகண்ட் டைமோ ஃபர்ஸ்ட் டைமோ எழுதுனாங்குனு நெனைக்கிற
அப்டி அந்த மாறி இருந் இல்ல இல்ல உங்க அண்ணனே டூ தௌசண்ட் த்ரீனா அப்ப அது உனக்கு வராது அவங்களுக்கு வராது செகண்ட் டைம் தா இருக்கும் ஏனா எங்க அக்கா வந்து டூ தௌசண்ட் டூ
எனக்கு தெரியாது ரெண்டு பேர்த்துக்குமே சம்திங் ஒரு வருஷந் தா டிஃப்ரென்ஸு கொழப்பும் எனக்கு எந்த இயருனே தெரியாது மாறி மாறி
அடிப்பாவி உங்க அண்ணானோட பட் ஆப் பர்தே டேட் ஆப் பர்தே
ஏய தெரியும்ப்பா எப்பவுமே எனக்கு தெரியு சரியா யாரோ எயட்ட கேட் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா காலேஜ்ல இப்ப நெறைய பொண்ணு கேக்குறாங்கனுவய எனக்கு குழப்பி ரோரு ஒரு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லு போது மறந்துருவ மாரி மாரி சொல்லுவ
ஓகே ஏய உங்க அண்ணனுக்கு ரூட்டு வுடுறாங்களா
இல்ல இல்ல சும்மா கேட்ரிந்தாங்க அ என்ன இயரு அப்டின்னு கேட்ருந்தாங்க ஒரு பொண்ணோட அண்ணாவும் எங்க அண்ணாவும் ஒரே பேட்சு அதே காலேஜ்ல ஆனா வேற டிபார்ட்மெண்ட் அதனால அந்த பொண்ணு இன்னைக்குதான் கேட்டுச்சு
ம்ஹு
உம் அப்போ எதோ ஆன்சர் சொன்ன அப்பறம் இன்னொரு பொண்ணு கேட்டுச்சு
ம்
என்ன எப்டி தெரியுமா இன்டர்வல்ல ஒரு பிரைவேட் ஸ்பாட் இருக்கு யாருமே இருக்க மாட் டாங்க செம்மையா இருக்கும் அந்த எட அங்க போயிற இப்போ இன்டர்வேலுக்கு
நீ தனியா நீ மட்டும் போயி அங்க உட்காருவிய
நானும் இன்னும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மத்தவளுக எல்லாம் கேன்டீனுக்கு போயிடுவாங்க அவளும் கொஞ்சம் என்னமாறிதா கொஞ்சம் ஆ அவ வந் து அவ ஆள் கூட பேசிட்டிருப்பா நான் நா நா அவ வாயை பாத்துட்டுருப்பேன் இப்ப இன்னா அங்க இருக்குற எல்லாத்தயு பாத்துட்டு இருப்ப யாருமே இருக்க மாட்டாங்க புல்லு மரோம் செடி கொடிகள பாத்து அப்டியே உக்காண்டுர்ப்ப
ஹாம்பியன்ஸ் நல்லாருக்கு
ஆமா அதனாலதா எனக்கு புடிச்சுது அது ஒன்னுதா
ம்ம் மெயினா காலேஜஸ்ல்லா ம் மோஸ்ட்டா காலேஜ்னாலே ஹாம்பியன்ஸ் சூப்ரா இருக்கு
ம்
ம் உங்க காலேஜ்ல ஹாம்பியன்ஸ் உண்மேலுமே செம்யாதா இருக்கு
ம்
ம் ஹ ஹ அப்றோ காலேஜ் லைஃப் புடுச்சுருக்கா ஸ்கூல் லைஃப் புடுச்சுருக்கா
நா எனக்கா ரெண்டு ஒரே மாரிதா இருக்கு யாஸ்மி ஒன்னுமே டிஃப்ரென்ஸ் இல்ல
ஏ அப்டி சொல்ற எல்லாத்துட்டயு பேசுடி
பேசிட்டே இருக்க காலையில எனிக்ற போறே வர அவ்ளோதா
ம் ம்
கொஞ்சோ டிஃப்ரெண்ட்ன்னா கலர் ட்ரெஸ் போட்டு போற அப்றோ கொஞ்சோ வெளிய எக்ஸ் ப்ளோர் பண்ற அப்றோ கொஞ்சோ பயோ கம்மியா இருக்கு அவ்ளோதா மத்தபடி ஆ அப்டியே அதே மாரி தா இருக்கு எனக்கு ஒன்னுமே மத்த ஃபிரெண்ஸ் எல்லா கவலப்பட்றாங்க எங்க ஸூ எனக்கு ஸ்கூல் லைஃப் தா புடுச்சுது இந்த காலேஜ் எதுக்குடா வந்தோட்ருக்கு அப்டின்ன ஆனா எனக்கு வந்து எனக்கு எல்லாமே ஒரே மாரிதா இருக்கு அப்டிங்கற மாரி இருக்கு
ம் ம் ம் எனக்கு தெரிஞ்சு எ எங்க ஸ்கூல்ஸ்லல்லா இருக் இல்ல அவழுகெல்லா சொல்லுவாழுக நெறைய பேர் ஆனா காலேஜ் சேந்துட்டாளுக ஐ மீன் இப்ப என்னன்னா எதுக்கு தெரியுமா சொல்ல வந்தே அதா சொன்னே உங்கூட ஒரு பொண்ணு இருப்பா இந்த இ இது நா இப்ப படிச்ச ஸ்கூல்லயே அவதா எனக் கொஞ்சோ க்ளோஸ்ன் சொல்லி சொன்னா
ஆமா ஆமா அவ எந்த காலேஜு
அவ நீற்ற கிட்டு
அ
நீட் ரிப்பீட்டர்
ஓ ஓ ஓ
ம் அவ நீட் ரிப்பீட்டரா அவ வந்துட்டு அதாவது அவ ஸ்கூல்ஸ்ல வந்து ரொம்ப சைலண்டா இருப்பா நா யாருகிட்ட பேசுறேனோ அவங்ககிட்ட மட்டு பேசுவா ஒன்னா விட சைலண்ட் அவ நீட் கோச்சிங்ல ஃபர்ஸ்ட் நாளு அந்த அகெடமிக் போம்போது அவுங்க ஃபர்ஸ்ட் ஆபிஸ்குதா வர சொல்லிருந்தாங்க அது இன்ஸூட்டுக் அதாவுது அதுக்கு அப்றோ தா இன்ஸூட்டுக்கு கூப்ட்டாங்க அப்போ ஒரு மெயின் ஆஃபீஸ் கொற சொல்லியிருந்தாங்ளா அவளு நானு ஒரே டைமிங்கில்ல தா போனோ போனப்போ இது கரெக்ட்டா வெளிய செப்பல் கழுட்டிட்டு இருக்கோ அங்க செரியான கூட்டோ கூட்டோ இருந்தனால அவ என்ன சொன்னா‌ இருடி கூட்டமா இருக்கு நம்ம போலா அப்டின்னா அப்போ நாதா தரைய தரைய கையபுடிச்சு இழுத்து கூட்டி போயிட்ட வாடி அதெல்லா ஒன்னு இல்ல நம்ம பாத்துக்கலானு சொல்லி கூட்டிட்டு போய்ட்ட அப்ப அவ அன்னக்கு சொல்றா நீ மட்டு அன்னிக்கு கூட்டு போகாம இருந்தினா சாயங்காலோ வரிக்கு அங்க நின்னு திருப்பி வீட்டுக் வந்துருப்
அதேதா நானு பண்ணிருப்ப நெறைய எடத்துல அந்த டென்த்து நம்ம படிக்குபோது அந்த நைன்த் ஃபுட் பெஸ்டிவல் போட் டே ஞாபருக்கா
புரில எப்போ
டென்த்து நம்ம படிக்கு போது நைன்த்து வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டு
ஆமா ஆமா ஆமா ஆமா கிளாஸ்க்குள்யே உக்காண்ட்ருந்தியே ஆ ஓ ஞாபகருக்கு
என்ன என்ன கிரிஞ்சு பண்ணிட்டுருக்க அப்டின்னு நா கேட்டேன்ல
ஆமா அ அது
ஆ
சொல்லு
நீ சொல்லு ஏதோ சொல்ல வந்த
அப்ப கூடயே அந்த கிரீன் பார்க்கு
அ
அலும்பு
ஐயோ அப்பதான சொல்லிச்சு என்ட நீங்க சொல்லிட்டீங்களா உனே கேட்டுச்சு அப்போ அ ஏதோ சொல்ல வந்தனே என்ன எத பத்தி பேசிட்டு இருந்தோம்
எத பத்தி பேசிட்டுந்தம் உனக்கு தெரியாதா
மறந்து போச்சுடீ இதுக்கு முன்னாடி ஆ அப்ப நீதான கூட் போன என்னய
ம் நா தா கூட்டிட்டு போனே கூட்டுவா கூட்டுவா கூட்டுவா என்னய போட்டு பழி எடுத்துட்டு இருந்தா அப்போ சேரி சொல்லி உங்கை கழுவலந்து சும்மா கூட்டிட்டு போன கட்டாவது நின்னு பேசிட்டுருந்தா
அதுதா சம பண்ணது அதல்லாம் ஒரு காலத்துல கடுப் பா இருந்துச்சே இப்போ அதெல்லாம் நெனைக்கு போது சிரிப்பு அப்டி அடக்க முடியதளவுக்கு சிரிப்பு வருது
அவ்ளோ தாண்டி எத சொல்றேன்ல ஒரு நா இப்போ ஐ மீன் அப்போ நா வந்ட்டு இவன் நல்ல பையன் அப்டின்னு நெனச்சி இது பண்ணிருக்கலாம்
ம்
ஏனா நா பண்ல ஏனா தெரியும் இவன்ங்களே இப்டி தா பைத்தீக்காரனுங்க
கோவம் வருதா
எனக்கு ஏன் தெர்லடி அவ அப்டி பண்ணது எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்லடி அவ்ளோ உத்தமா புத்திர மாரி பேசிட்டு இல்ல அப்டி இல்ல அக்கா இப்டி இல்க்கான்னு ஒரு எப்போ
நீ கூட எதுக்குடி இது எனக்கு அனுப்ச்சுருக்க ஸ்நாப்ல அத அதுக்குதா அனுப்ச்சு ட்டான் அவனுக்காக தா அனுப்பிச்சுட்டேன்
ஆ
அப்டித்தானே சொல்லிச்சு யார்ட்டயும் பேச மாட்டேன் அப்டி இப்டின்னு
அவ கிட்ட மட்டும் தா பேசுவேன் அவதா எல்லா
எனக்கு நெறைய ரீல் எல்லா வரும்போது அது ஞாபகம் வந்துரும் எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்து அதுதா உனக்கு அனுப்ச்சுட்ட அந்த ரீல் பாக்கும்போது வந்
எனக்கு அப்ப சடனா ஸ்டைக் ஆகல இப்ப நீ சொல்லும் போது தா அந்த ரீல் எதுக்கு நீ அனுப்பன இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு
அதா ஐயா சாமிங்களாம் ஏமாத்தது இந்த பாட்டு
அதுதான்
இந்தா இப்ப எல்லா என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ ஜாலியா இருப்பாங்க
அவங்க கம்மிட்டடு ஜாலியா இருப்பாங்க
ஸ்டோரிலாம் இப்டி பலமா போட்றாங்களா
இல்ல இல்ல என்ன ஹய்டு பண்ணி போறான்னு நெனக்கிறன் ஸ்டோரியே வரதில்ல இப்போ
ஓ ஓ பேசறது இல்லயா
சுத்தமா பேசறதுல்லனால ரிப்ளையே பண்ணமாட்ட
ஆனா மெசேஜ் மட்டும் வருதா
மெசேஜ் மட்டு வரு இப்ப மெசேஜு வர்றதுல்ல
ஓ ஓ அவங்களே சடவாகி விட்டுட்டாங்க போல
ஆ எனக்கு இப்ப எனக்கு ஒருத்தவங்கள புடிச்சுதுன்னு வச்சுக்கோயே நா உண்மையாலுமே எஃபர்ட்டுஸ் போட்டு அவங்ககிட்ட போய் பேசுவே
ம்
அப்போல்லாம் நான் ஃபோன் அதாவது அவன் நம்பர் வாங்கினேன் எங்கிட்டருந்து என்னோட நம்பரு அப்படி ஃபோன் பண்ணி பேசுவா அப்போ நல்லாருக்கு அட்டன் பண்ணி எவ்ளோ எவ்ளோ நேரோ தெரிமா பேசிருக்கோ
அவை என்னைங்க என் வீரு ஒரே நிமிஷோ எங்க அம்மா கூப்புட்றங்க கூப்புட்றே ம்